தோழி
தோழி கேக்குதுங்களா சந்தோஷம் தோழி இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம எத பே பேசிட்ருந்தோம் ஆஹ் ஆஹ் வேற டாபிக் பத்தி பேசலாம தோழி மாடு வளர்ப் பத்துத்து பேசிட்டோம் ஒரு கிட்ட தட்ட கோ இப்ப கோழி வளர் அது மத்தது எத பத்தியாவுது தெரியுங்களா தோழி பூச்செடி வளர்க்குறது இல்ல காய்கறி தோட்டம் எப்படி பராமரிக்கிறது வைக்கிறது
இல்ல தோழி எனக்கு இந்த விவசாயம் இதெல்லாம் தெரியாது தோழி விவசாயோ இந்த மாடு இது வந்து அந் இடைக்காலம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பதைக்கு நா அம்மா அந்த மாட்ட கொடுத்து ஹெல்ப் பன்னாங்க அவ்வளோதான் மத்த எனக்கு இந்த விவசாயமோ இதெல்லாம் தெரியாது தோழி
ஹம்
போகி போ ல்லாம் நம்ம வீட்ட இருக்குதான் காலேயில ஏந்திரிச் சொன்ன அதுக்கு அரிசி போடுவோம் ஆஹ் அதுகளுக்கு என்ன முடியலன மருந்து வாங்கியாந்து குடுப்போம் ஹா அவ்ளோ தானே
உஹ்ம்ம்
இப்ப இல்ல அப்படி இல்ல கோழி வளர்ப்பதுங்கிறது தோழி நமக்கு கோழில இருந்து முதலு நல்ல முதலு தான் அதாவது அத பாத்துக்கிட்டோம்னா அது ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் இப்பிடி தடுப்பூசி போட்டு டோனா அதுக்கு சீக்கு வராம இந்த ஒரு சீக்க
வந்து விக்க மாட்டோம் தோழி தோழி நாங்க வந்து கோழி எல்லாம் விக்க மாட்டம் தோழி
உம் உம் உம் நம்ம நம்ம வீட்டுல கோழி வந்து கோழி விற்பனையும் உண் ருங்க தோழி நான் வச்சிருக்கேன் கோழி வச்சிருக்கேன் அந்த கோ கோழி ஒன்னுந்து ஒரு மாதம் இப்ப நமக்கு இப்ப ஒரு கோழி தூக்கி வச்சிரு கோழி உது அது தது அது அட வைப்பாங்க இல்லையா கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கு முட்டை வச்சு வைப்போ இல்லையா அது மாரி ஒரு கோழிய வச்சு தோழி அதுல போய் இன்னொரு
ஆ ஆஹ் ஆஹ்
இன்னும் நான் வச்சது எட்டு முட்டை தான் வச்சிருந்தேன் ஆனா பாருங்க இன்னொரு கோழி அதுல போய் உக்காந்து முட்டை விட்டுட்டு அப்ப ரெண்டு சேர்ந்து குஞ்சு பொறிக்குமா அப்படிங்கிறதுதான் உங்களிட்ட போ கேக்குறேனா இப்ப இது வச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறந்தேன்னா அது தொடர்ச்சியா முட்டை விட்டுச்சு
ஆமா
ஆஹ் இது மறுபடியும் அடுத்து
ஏன் நீங்க நீங்க நீங்க ஏன் அப்படி உட்கார வச்சிங்க
இல்ல நம்ம நீங்க சொல்லுங்க
இப்ப எங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி உக்க முட்டை வைக்காது ரெண்டு கோழி போய் என்னன்னா மொத்தமா முட்டை அள்ளி வைப்போம் ஒரு கோழிக்கு வைப்போம் ஆனா ரெண்டு கோழி போய் உட்கார்ந்துட்டு அடக்காக்கும் அப்புறம் குஞ்சு வந்து வெளில வந்தனா அது பிரிச்சுக்கோம் வந்த பெருசா அதுவா இது பணிக்கனும் இருக்துங்க எல்லாம் மொத்தமாவே திரியுங்க ஒரு ச ஒருத்தரவை என்னா பாத்தன்னா ரெண்டு கோலியையும் எல்லா குஞ்சையும் கூட்டிகிட்டு தெரியும் ஒரு சிலப்பா பாத்தோம்னா தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு தனித்தனியா பிரியும் ஆனா முட்டை ஹ நாங்க அந்த மாதிரி ச்கு
இப்ப எனக்கு அது இந்த மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி தான் போன தடவ குஞ்சு போது அப்படிதான் திரிஞ்சுச்சு தோழி ரெண்டு கோழியும் சேர்ந்து உட்காந்து ஏ குஞ்சு பொரித்து சொன்னையே ஒரு கோழிட்ட விட்டுட்டு அடுத்து கோழி போய்யிடுச்சு
உஹம்
அடுத்த கோழிய முட்டை விட்டுச்சு பாத்தீங்களா அத எடுத்து அள்ளி வச்சர்ல இன்னொரு கோழி போய் அதுல உட்காந்த முட்டை விட்டுட்டு இப்ப மு முட்டை வந்து அதுல பதினாலு முட்டை இருக்குதுங்க ஆஹ் அது இ நம்ம வச்சது எட்டு முட்ட தான் அதுவும் எஸ்ட்டா விட்டு அது சேர்ந்தது இப்ப முன்னும் பின்னும் வச்சிருக்கோம் அதுக்கு வந்து நான் கேள்வி கேக்குதுங்கள இப்ப என் ரெண்டு என்ன செய்யும் அப்படிங்கறதுதான் உங்க கேக்குறேன்
பொறிச்சிரும்த உட்டக்கோழி எப்படின்னாலே பொறிச்சிரும்
ஆமா
எண்டா வச்சதுதான் என்ன பண்ணுது
அஹ் அது கொஞ்சம் பின்தங்கிதானே தோழி அது கரு தெரிச்சுருக்கோம்
கண்டிப்பா கண்டிப்பா
ஆஹ் அது கொஞ்சம் லேட்டா ஆகும்ல அது என்ன அதான் சேர்ந்து ஈக்குோலா பொரிச்சிருமா அப்படிங்கறது எனக்கு ஒரு இதா இருக்கும்
வீக் எண்டு க்கலான் இ பண்ண யுக்கலாம் தாம் பொரிக்காது தோழி நீங்க அத எடுத்த உடனே
ஆஹ்ஹ் ஆஹ்
அப்புறம் அந்த கொலிய அதுக்கு அப்புறமா அந்த கொலியை எடுத்துக்க கொட்டுங்க
ஆஹ் ஆஹ்ஹ் இல்ல அது எப்படி நம்ம ஒரு கோழிதான் உட்கார்ந்துருக்கிறன் அதுக்கு என்ன செய்யன்னு தெரியல சரிங்க தோழி திருவாரூர் தேரோட்டத்துக்கெல்லாம் வந்திருக்கீங்களா நீங்க தோழி
கேள்விப்பட்ருக்கேன் தோழி ஆனா வந்தது இல்ல தோழி
அது ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லையா அது ஒரு ஏமாசானா அதாது ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டது ஆஹ்
அந்த கோயில பத்தி நீங்க சொல்லுங்க தோழி
நம்மா ஆனா திருவாரூர்ல தான் தோழி இருக்கு நான் போவேன் சாமி கும்பிடுவேன் சாமி தரிசனம் பண்ணுவேன் இப்ப நவகிரகம் அ அ அது ஏதோ அது நான் சொல்றேன் இருங்க இந்த பருவத்துக்கு கிரிவளம் போவாங்கஇல்லையா
ஆமா
தோழி பருவ இத்து கிரிவலம் கிரிவலம் போவாங்க அது வந்து இப்ப ஒன் ரெண்டு வருஷமா திருவாரூர் பெரிய கோயிலா கிரிவளம் சுத்தறாங்கல்லாம் தோழி
இப்ப இல்ல இல்ல தோழி எங்க ஊர்லயும் இப்ப அப்படித்தான் பண்றாங்க எங்க எங்க ஊர்லயும் ஒரு பெரிய கோயில் இருக்கு இரு சிவன் கோயில் மலை மேல அங்கேயே வந்து இ ஒரு ரெண்டு வருஷமா கிரிவலம் பண்றாங்க
அப்படிங்களா அதான் என்ன எனக்கு தெரியாது அன்னைக்கு கட்டு போடணும்னு சொல்லிவந்தேன்னு சொன்ன பத்தீங்களா அன்னைக்கு எதிர் சரி அது மாதிரிதான் சாமினா ரொம்ப பேசிட்டு இருப்பத்தோடிமா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது திருவாரூர்ல கிரிவலம் சுத்துறாங்க நீங்க பருவத்தன்னைக்கு உங்களை நாங்க பாக்கணும் அப்படின்னா அவங்க சொன்னாங்க என்ன எனக்கு தெரியாது பக்க தான் சொல்லி இருக்காங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா கடவுள் எப்படியும் அழைக்கணும்னா யார் மூலியமும் ஒரு மூலியமா அழைப்பாரு
நான் இந்த வருஷம் போயிருந்தேன் தோழி அந்த கிரிவலத்துக்கு இந்த வருஷம் போயிருந்தேன்
ஆஹ்
ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு வந்து சும்மா எல்லாரும் கூடயும் போயிருந்தோம் அப்ப கிரிவலம் வந்தோம்
உம்
இப்ப எங்க ஊர்ல இந்த ரெண்டு வருஷமா எங்க ஊர் ரெண்டு வருஷமா இங்க பண்றாங்களாம் கிரிவலம் ஆனா இந்த வருஷ நாங்க போனம் இங்க கோயில்ல போய் கிரிவலம் பாத்தோம்
தோழி பருவத்துக்கு பரு இப்ப நீங்க ஒரு மூணு மாசம் அஞ்சு மாசம் இப்படி நம்ம தொடர்ந்து போனா அதுல நன்மை அடையும்னு சொல்றாங்க நான் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி போனதுல ஆனா அந்த பருவத்துக்கு போலான்னு ஒரு முடிவுல இருக்கேன் தோழி அதை பத்தி உங்களுக்கு எது
இல்ல தோழி எனக்கு அ கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாம் தெரியும் இந்த கேள்வி படுறத சரி ஆ பெருசாலாம் எனக்கு நான் போவேன் சாமியவதான் முதவே சொன்னனே போவேன் எனக்கு புடிச்ச கோயிலுக்கு போவேன் சாமிபடி எல்லா கோயிலும் கும்பிடுவேன் இந்த கோயில தான் கும்பிடக் கூடாது அப்படில்லாம் கிடையாது எல்லா சாமிய கும்படுவேன் அவ்ளோதான்
உம் ஆமா தோழி அப்படிதான் எல்லா சாமியும் நமக்கு என் மதமும் சம்மதம் தோழி அதனால எல்லா சாமியும் நமக்கு புடிச்ச சாமிதான் அப்புறம் கைத்தொழில் எதுவும் பண்ணுவீங்களா தோழி போடி கைத்தொழில் வீட்டு வீட்டுல இருந்துகிட்டு ஏதாவது பண்ணுவீங்களா
சும்மா கொஞ்சம் தையல் தையல் என்ன அந்த கொஞ்சம் ஓட்ட உடசல் அடைக்கிறது இந்த மாதிரி வேலைய எல்லாம் பண்ணுவேன் தோழி
உம் அது இல்ல நீங்க இந்த கூட என்ன
கூட எல்லாம் ஒரு காலத்துல பின்ன தோழி சின் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை இருக் இல்ல வந்து இந்த பெட்டி கூடை சொல் வாங்கல்ல
ஆமா ஆமா
குட்டி பெட்டியா இருக்கும் பாத்தீங்களா லன்ச் கூடை
ஆஹ் ஆஹ்
அந்த கூடை வந்து சின்ன வயசுல போட்டேன் அது எப்டின்னா அடி அடிய வந்து போட்டு தந்துருவாங்க தோழி
சேரி
அப்றோம் வந்து நம்ம வந்து மேலே வந்து பின்னணும் பின்னி இது வரைக்கும் முடிச்சு குடுத்துடணும் கொடுத்தா ஒரு ஒரு கூடைக்கு வந்து இவ்வளது ஒரு அப்ப வந்து ரெண்டு ரூவாயோ என்னுமோ தோழி ஒரு கூடைக்கு வந்து நான் சின்ன வயசுல இருக்கில ரெண்டு ரூபாயோ மூன்று ரூபாயோ தோழி ஒரு கூட நம்ம அந்த மாரி பண்ணி குடுத்தோம்னா
உம் உங்களுக்கு அடி அடி பின்ன தெரியாதுங்களா உங்களுக்கு
அவங்க மொத்தமா அடி பின்னி தந்துருவாங்க
உம்
நம்ம வந்து அத சுத்தி நம்ம போட்டு ஹ இதுவரைக்கும் முடிச்சு குடுத்துரோணும் கம்பி வச்சிட்டு இது பண்ணி குடுக்கணும் தந்துருனம்
உம் நீங்க உங்களுக்கு தெரியாது அது
இல்ல தோழி அங்கிருந்து வந்துரும் இப்ப நம்ம கோயமுத்தூர் எல்லா பாருங்க பிசுரு வெட்டை வீடு வீடா கொண்டே போடுறாங்க தெரியீங்களா
ஆஹ் இப்ப நான் என்னத்துக்கு கேக்குறேனா இல்ல தோழி ஏய் நம்ம நம்மளே சொந்தம் ஆமா ஒரு அது மாரி கொஞ்சமா பர முடியுது அப்டின்னு கேள் தோழி நான் வந்து ஒயரு கூடை பின்வேன் தோழி மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு உக்காந்து பின்னுவேன் ஒரு கூடை
ஆஹ்
தோழி
ஆஹ் ஒரு கூடைங்களா தோழி
ஆமா அதாவது சைஸ பொறுத்து ஒரு சைஸ்ச பொறுத்து இருனூத்து ஐம்பது‌ ரூபா முன்னூறு ரூபா‌ நானூறு ரூபா இப்டி எடுத்து வித்துப்பேன் தோழி
அதெல்லாம் ஒரு வயசுல வந்து எனக்கு ஆசையா இருந்துச்சு தோழி
சின்ன வயசுல அது மா அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த மாரி விஷயங்கள் எல்லா அப்போ வந்து எங்க வீட்ல வசதி இல்ல அது போய் இப்ப கத்துக்கறதுக்கோ இது பண்றதுக்கோ எங்க வீட்டுல விட மாட்டாங்க போக் கூடாது வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுலயே அப்படியே விட்டுருச்சு அதுக்கப்புறம் எனக்கு அதுல ஒரு பெரிய இஷ்டம் இல்ல டீக்கடை வச்சிருந்தோம் தோழி பலகாரம் போடுது தெரியும் டீ கடை வச்சிருந்தோம் கொஞ்ச இது அல்ல அது க்ளோஸ் பன் ப்ப வீட்டுலதான் வீட்டு வேலை தான் செய்யறேன்
இப்ப நான அததுதான் தோழி நான் சின்ன வயசுல எல்லாம் இந்ததெல்லாம் பண்ணல இப்ப எனக்கு கஷ்டங்கள் வ நம்பம்போது ஏ ந அது அது நீ நமக்கு உதி இக்குன்னும் அடக்கூடாது இல்லையா என்னா தோழி
ஆஹ் நம்ம அப்புறம் பேசுவோம் தோழிக்கோ கொஞ்ச நேரம் கழிச்சு
ஆஹ் சரிங்க தோழி சரிங்க தோழி ரொம்ப நன்றி தோழி